ச
ஹ்ம் வணக்கம்
ஆ பாத்தீங்கன்னா அது மாரி கல்லூரி வாழ்க்கையில இது மாரி வாகனத்துல செல்றது பாத்தீங்கன்னா நண்பர்களோட சேந்தா செலவும் அதிகமாச்சுங்க அது
நாப்ப கெட்டும் போயிருவோம் நம்ம குடும்ப பழக்க வழழக்கத்தை மீர் எப்டி அப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம போயிருவோம்
ஆமாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா எண்ணறியாமையே கை மீறி நிறைய செலவு அதிகமாயிருச்சுங்க
ஹ உங்க வீட்டுல உங்க பெற்றோர்கள் எது சொல்லையா அந்த மாதிரி வண்டி வாகனத்துக்கு பணம் கட்டிட்டு இந்த மாரி டூ வீலர்ல போறேன் அப்டின்னு
அது சொன்னாங்க நான இருந்துகிட்டு பிளேஸ்மெண்ட் கிளாஸுங்க அதுக்கப்பறம் எக்ஸாமு அதுனால அப்டி சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஏனோ தானோன்னு கொஞ்சம் விளையாட்டு தனமா இருந்துட்டேங்க அந்த டைம்ல செரி மொத மட்டும் பஃர்ஸ்ட் இயர் தானே இப்ப கல்லூரி வாழ்க்கி பத்தி அதிகமா தெரியலீங்க அப்புறம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா நைட் டைமு வெளியில போய் சாப்படணும் வீட்டுல இருந்துட்டு போலாம் ஸ்டே பண்ணிட்டு போனாம்லா அது கொஞ்சம் செரிபட்டு வரலீங்க அப்புறம் வீட்டுக்கு வ ஒரு நாள் லேட்டா வந்தங்காட்டி கொஞ்சம் திட்டு விழுந்தது அதுல இருந்து நான் சரின்னு நண்பர்களோட வண்டியில போறத வுட்டுட்டேங்க அதுக்கப்புறம் தேவைையன்னா வண்டியில போயிட்டு இருந்தேங்க
அப்படின்னு விலகறப்போ அவங்களோட நட்பும் கொஞ்சம் பாதிக்கும்
நட்பு என்னங்க போய் பாதிக்குதுங்க நான் வந்தா வா போனா போகட்டுன்னு வுட்டுருவங்க இவனுங்க கொஞ்சம் கம்பல் பண்ணி நம்மளுக்குனே செலவு இலுத்துடுவானுங்க அது மேல அதிகமா தவிர்த்துதுங்க எதுக்குமே நான் எகிட்டயே செலவுக்கு காசு கேட்டாலும் நான் குடுக்குறது இல்லைங்க நம்புண்டு வேலை உண்டுறுன்று அதுல் இந்து இருக்க ஆரம்பிச்சட்டுங்க அப்பறம் ஏதோ நெருங்கிய ஒன்னு ரெண்டு நண்பர்களோட சேர்ந்து மட்டும் போய் அப்டி தேவைனா சாப்பிட்டுக்குங்க இல்ல டீவி குடிக்கிற தான் டீ சாப்பிடனா பப்சு மட்டும் சாப்பிட்டுக்குதுங்க அப்ப வீட்டு சாப்பாடு அதிகமா விரும்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டுங்க அதுல இருந்து கொஞ்சம் ஹெல்த் பரவாயில்லைங்க ஏன்னா அதுனால எனக்கு வயிறு எருச்சல்
நானான் ப்த்தா ஆளு லீனா தான் இருக்கிறேன்
என்னங்க
ஆளு பார்த்த லீனாத்தான் இருக்கேன்ன
என்னென்ன போட்டோல பாத்தீங்களா
ஆமா ஆமா அது பெருசா நங்கயாவக இல்ல ஒ டைமன் காமிச்ச மாதிரி எனக்கு ஆனா மறந்துட்டன் அதன ப பாத்தா லீனா இருக்க மாரிதான் எனக்குஞாபம்
ஆமா ஆமாங்க நான் கொஞ்சம
அக்காமிய அப்படித்த இருக்காங்க மேபி உங்க ஜீனா இருக்கலாம் அப்பா அப்டித்தான் இருக்காரு அல்ல அம்மா அப்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன்
ஆமாங்க அம் கொஞ்சம் ஹைட்டா இருப்ப
ம் அக்க கூட ஆயிட்டா
ஆமா ஆமா எல்லாரத்தோட ஹைட்டுங்க நானு
உஹம்
உம் நான் கொஞ்சம் அதிகமா லிமிட்டாாதான் சாப்பிடுவேங்க அதிகமா எடுத்துக்கறிறது இல்லைங்க கரெக்டா இருக்கணும் ஃபிட்டா இருக்கணும்னுங்க வேறையா பாத்தீங்கன்னா என் நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வட்டில் இருக்க நண்பர்கள் எல்லாம் ஜிம் போனாங்க மல்லா ஒல்லியா இருந்த பா பாீங்கன்னா புரோட்டீன் பவுடர்ன்னு ஒண்ணு எடுக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் ரொம்ப கும்முன்னு ஆயிடுச்சுங்க
ஆ என் தம்பியுமே அந்த பின் பவுடர் வாங்கி வாங்கி சாப்பிடுவான் மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு அவனும் ஜிம் போயிட்டு இருந்தான் அவனுக்குமே இப்ப ரொம்ப விளையாட்டு இருந்தா ஆம்ஸ் எல்லாம் அந்த இடத்துதான் ஆம்ஸ் இருக்கிற இடத்துல நல்ல மசு பில்ட் ஆயிடுச்சு
சரி சரி சரிங்க அது நம்பங்க தோட்டத்துல மூட்டை தூக்குற வேலைக்கி அது போதுங்க
அவன அத சொன்னே என் தம்பி வந்து எங்க வேலை செய்யறான் அவன் அந்த பசங்களோட சேர்ந்துகிட்டு சுத்தரா அந்த அந்த வயசுலய நல்லா பாடி ஷோ பண்ணும் சிக்ஸ் பேக் கேக்கனும் அப்டின்னுல்லாம் வந்துட்டு நினைக்கிற வயசு இது
ஆமாமா அந்தாவது
ஆமா வஸ்திக்குஅஞ்ச ஆயிரம் ரூபா பேக் போட்டுட்டு ஜிம் போறது ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி குடுக்கது உடம்பு அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டே எ எலும்ப நாட்ட இருந்தே போர அளவுக்கு அந்த மாதிரி இல்ல நல்லா ஆம்சல்லா பைசப்ல வந்துருச்சு
சரி சரி சரிங்க அதோட சைடு் எஃபெக்ட்டே இருக்குங்க அத பத்திய நான் சொல்றேங்க அது என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த வயசுல நல்லா இருக்குங்க கொஞ்சம் முதுமைைய அடையடைய எலுபுந்தோலுமா போயிருங்க
அ
ஆமா நம் ஒரே லிமிட்டா ஃபிட்டா வச்சுிட்டே இருந்தோம்னா அது முட்டும் கடைசிய முட்டு போலாங்க டக்கு நீ குண்டா ஆயிடுது ட்டு இலக்குறீங்கன்னா
நம்ம ஜீனை தாண்டி நம்ம உடம்பு வாழ்க தாண்டி நம்ம ஆர்ட்டிபிஷியல் எல்லாம் ஏத்தனும்னா அதோட சைட் எஃபக்ட் இருக்கும் அடி அப்படின்னு சொல்றேன் நம்ம ஜீ வயசு வந்து நம்ம ஒல்லியத்தான் இருப்போம் நாங்க எஃசிஸ் பண்ணாம எது சாப்பிடாம ஒல்லியதான் இருப்ப ப்போம்னா அது அப்படியே விப்புறனு
அப்படின்னு இல்லீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டா நார்மலா கொண்டு போணுங்க ரொம்ப ஒல்லிர் இல்லாம ரொம்ப குண்டா இல்லாமீங்க நார்மலா இருந்தா போது போதுங்க அதுதான் ஹெல்த்துக்கு எல்லாதுக்கு பெட்டருங்க
உம்
இப்ப ஏதோ ஒரு விசேஷம்னாலோ எங்க போனாலும் லிமிட்டா இல்ல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயிரம் ரொம்ப சாப்பிடலாங்க அது அந்த லிமிட்டோட இருந்துட்டா போதுங்க நம்ம அதை மீறி ரொம்ப சாப்பிடணும்னு இல்லைங்க
உஹம்
அதுக்கு மீறி சாப்பிட்டே இருந்தா நம்மளுக்கு தெரிவிக்காதுங்க என்னனும் கொஞ்சம் அதோ அது மாதிரி வயிறு எரிச்சலுங்க உப்பு சுவம் இது இ மாதிரி கேஸ் டிரபிள் இது மாதிரி நிறைய பிரச்சனை வருங்க
ஓ சரி சரி சரி
டெய்லியு கொஞம் எஸ்சைஸ் பண்ணுவாங்க யோகா பண்ணுவோங்க கொஞ்சம் ஃசிப்சிபிளா ஆமா ஃசிக்சிபிளா இருக்கணும்னா அது பண்ணனும்
சரி சரி சரி
அப்புறங்க
அப்புறம் என்ன பேசிக்கலாம்
உம் நீங்க ஏதாவ ஏதாவது புதுசா ஏதாச்சு அனுபவப்பட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்க
எந்த மாதிரி அனுபவம்
ஏதாவது சொல்லுங்க ஏதாவது ஒர்க் பிளேஸ்யோ இல்ல எங்கா
ஒர்க பிளேஸ்ல னா நான் ஆ உங்க காலேஜ் தாண்டி இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னேங்களா
ஆமாங்க
அப்ப வந்து ஒரு நவம்பர்ல இருந்து ஒர்க் பண்ண மே டைமில வந்துட்டு அந்த ஃபேல்லாம் இல்ல மேலே ஷீட்டு மிஷின் வர்ற ஹீட்டு ஒன்ம் தாங்க முடியல அஹ் ஒலப் பாடியெல்லாம் ஒரே கருப்பாயி போச்சு சரிங்க ஹீட் தாங்க முடிய நானும்ஃபேன் கேட்டு பாத்தா ரெண்டு மூணு டைம் கொடுக்க மாட்டேட்டாங்க எது கண்டுக்கிற மாரி இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்ல எது கண்டுக்கள்ள அவுங்க அப்புறம் பேன் இல்லாம அந்த சூட்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ட்டு நான் நிக்கலாம்ட்டு சேலரி பாத்தீங்கன்னா மே மந்த் ஏப்ரல் மந்த் சேலரினா மே கடைசியிலதான் வரும் ஒரு பாசு நாள் சேலரி கொடுக்கக்கு நம அதுக்கு நடடுவான நின்டைம்னா சேலரி வராது அதனால சேலரி வாங்கறக்காக போயிட்டுருந்தேன் சேலரி வாங்கி என் பேக்கில் வச்சுட்டு இந்த மாரி வேறு டிபார்ட்மெண்ட்டில் லேப்ல பண்ண பொண்ணு நம்பிக்கையான பொண்ணு நினைச்சு இந்த மாரி நான் சேலரி வாங்குறதுக்காகத்தான் வந்துருக்கேன் இந்த மாரி சேலரி கொடுத்துட்டாங்க அந்த மாரி அப்டின்னு சொன்னேன் நன இனிமேல் வரமாட்டேன் சேலரி வாங்கிட்டேன் இன்னைக்கு அப்படின்ற அந்த பொண்ணுடா சொன்னேன் ந எங்கேயோ வெளியில போன டைம் அந்த பொண்ணு என் பாக் இருந்து பணத்த எடுத்துட்டு பார்ஸ் மட்டு வேற பக்கம் போட்டு போயடுச்சு
அப்பறங்க அப்பறம் ஏதாவது பண்ணீங்களா
அது ஒண்ணும் பண்ண முடியல ந சொல்லி கம்பெனில சொல்லி அந்த பொண்ணைய எல்லாம் தரவா செக் பண்ணாங்கனாலும் சொன்னேன் இந்த பிள்ளைதான் எடுத்துடுச்சு இந்த பிள்ளைக்குானான் சேலரி வாங்கணன்னு சொன்னேன் அது கொஞ்சம் திருட்டுத்தனமான அவ்ளோ தான் அஹ ஆல்ரடி கல்யாண ஆயி இருக்கிற கணவர அந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு இருந்தால் கணவரை வீட்டு வேற ஒரு பையன் கூட பழக்க மாகி ட்டு ஒரு கெட்ட நேரம்ட நம்பளே இருந்துச்சு
சரிங்க வேற ஒரு கல்ல தொடர்போடு இருக்காங்க
அதனால அந்த புள்ள தான் எடுத்து ஆனா அந்த புள்ளதான் இந்த மாதிரி இடம் பன்னு இப்ப நானும் மேனேஜ்ன் சொன்னா அந்த புள்ளைய போய் தெறவா செக் பண்ணி பாத்தாங்க அந்த புள்ள எங்க ஒளிய வச்சிதுனு தெரியல இல்ல யாருக்கிட்ட கொடுத்து வச்சிதுனு தெரியல அந்த பிள்ளைட்ட பணம் இல்ல அப்புறம் அந்த புள்ள தங்கிருக்கிற கம்பெனிலேயே ஹாஸ்டல் கொடுத்துருந்தாங்க அந்த ஹாஸ்டல் வாரண்ட் இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி பாத்தாச்சு அந்த பணம் திரும்ப வல்ல
செரி செரி செரிங்க அது எவ்வளோவா இருக்கு ங்க அமோண்டு
பன்னெண்டு ரூபா இருக்கு
ஓ செரிங்க
அது கஷ்டப்பட்டு அந்த ஹீ்ட்ல போ வந்துச்சி சம்பாதிச்சது அதுதான் வந்து ரொம்ப வருத்தமா போச்சு இன்ன வரைக்கும் இனியுமே அந்த ஒரு சமவத்த மறக்க முடியாது அந்த மாதிரி யாருமே நம்ப கூடாது அப்படின் அன்ற மாதிரி ஆயி போச்சு
அதாதாங்க நம்ம நம்பி சொல்ல கூடாதுங்க
நாம இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அவ்வளோ பணம் கொடுத்தாங்களா சொல்ல சலரி எல்லா நம்ம வழக்கமா எல்லா ஒர்க்கர்ஸ்ம் பேசிப்ப அந்த மாதிரி சேலரி
ஓ அப்ப வந்து அக்கௌண்ட்ல போட மாட்ட வாங்க வாங்க
ஆஹ அப்பள அக்கௌண்டலல்லாம் பதினேழு பதினெட்டு காலத்துல அக்கவுண்ட்ன்றது பெரிய புழக்கம் இல்ல இந்த யூபிஐ அதெல்லாம் பெரிய குழக்கமல்ல அப்ப எல கையில தான் அமௌண்டா கேஸ்ஷ தருவாங்க
ஓகே சரி சரி சரிங்க
நம்ம வெளிய எம்என்சி கம்பெனில கொடுப்பாங்க ஐடி த நீ அக்கௌண்ட்ல போட்டிரு இருப்பாங்க நாம சும்மா இந்த நம்ம ஊர்ல போய் பைஸ்ட்டு வேலைக்கு போனதுனால அப்ப வந்து பையம் கொடுத்து
செரி செரி செரிங்க
அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் மறக்க முடியாது
அத அத அத அதாங்க
போனேடத்துல
எனக்கு கல்லூரி வாழ்க்கையில அப்டி ஒரு சம்பவம் ஆச்சுங்க
ஆ உங்களுக்கு முன்னாடி திருட்டிட்டா திருடிட்டாங்களா
இல்லலைங்க என்னோட நண்பன் பார்த்தீங்கன்னா ஏதான் நான் கல்லூரி வாழ்க்கையில வண்டியில செல்லணும்னு சொன்னெலங்க அது பாத்தீங்கன்னா ஒரு நண்பன் நண்பருக்கு சரியா பைக் ஓட்ட தெரியாதுங்க அந்த பைக் ஓட்றாத நபர்ட்ட நான் தெரியாம வண்டி கொடுத்து ங்க
உம்
அஹ பாத்தீங்கன்னா என்னோட கல்லூரியில இருந்து வர வழியில ஒரு இடத்துல ஸ்பீடு பிரேக் இருக்குங்க ஆமா ஸ்பீடு பிரேக் பிரேக்ல அவன் கொஞ்சம் வேகமாக ஓட்டுவாங்க அவன் வந்து நான்தான் பெரிய இவன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் பெரிய பெரிய வண்டி ஓட் ஓட்டி இருக்கேன் இது சின்ன வண்டிதான் அப்டின்னு சொல்லிட்டு வேகமா வந்தானுங்க நான் சொன்னேன் பிரேக்கும் புடிக்காது ஆறுன்னு அடிக்காது அப்டின்னு சொன்னேங்க
உம்
கேக்காம வேகமா வந்து ஸ்பீடு பிரேக்ல உட்டு ஏத்திருந்தா கூட எங்களுக்கு எது ஆயிருக்காதுங்க ஆமா பாத்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக் நிறைய பேர் சைடுல சைடுல போவாங்கெல்லங்க சைடுல மட்டும் மண்ணு மண்ணு மட் மட்டு இருக்கு சைடுல போயிருவாங்க அது மாரி கொஞ்சம் மண்ணெல்லாம் ரொம்ப கிடந்திருக்குங்க ஜல்லியோட சைடுலயே தான் போவேன் அப் பெரிய இவன் அப்டின்னு சொல்லிட்டு போனன்னா மண்ணு சரிச்சு கீழே விழுந்துட்டங்க
உம் சரி நம்ம என்ன ஆச்சு அடுத்த கால தொடருவோம்
தொடரலாங்க ஓகேங்க நன்றி